வணக்கங்க
நல்லாருக்கிங்ளா
ஆஹ் நலம் நலம் நலம் நல்லாருக்கே நீ நல்லா இருக்கைலா சாப்பாடு ஆயிட்டா இன்னு சாப்புட்ல டிவி பாத்துகிட்டே ரிலாக்ஸா இருக்கோ
சரிஸ் செரி தோழரே ஆ வந்தாச்சு இப்பதான் வந்தெ ஒரு அரை மணி நேரொ ஆகுது து
சேரி
நம்ப பணிய முடிச்சிட்டு வரத விட பணி முடிச்சிட்டு அங்க இருந்து நம்ப நம்ம வீட்டிற்கு வரும் தூரம் தான் மிகவும் கொடுமையானதா
கடுமையானர் ஆமா ம் இரவு நேர அதிகமா இருக்கு அவங்கவங்களு பரபரப்பா ப இருப்பாங்க உம்
கண்டிப்பாக
உம் வீட்டு வீட்டுக்கு நேரத்தோடு செல்ல வேண்டும் என்கிற ஒரு ஆர் தங்கத்திலே மக்கள் போய் கொண்டிருப்பார்கள் ஆஹ் தேவையான பொருட்கள வாங்கறதுக்கு ஆஹ்
ம்
சேரி சேரி சேரி வேலைக்கு எதுல போறீங்க இருசக்கர வாகனத்திலா எதுல
ஆமா இருசக்கர வாகனம் தா அதெடு இருக்கிறதுனால தா நமக்கு கொஞ்சு எளிமையா இருக்கு
உம் பெட்ரோல் எல்லா இப்பல்லா இந்த நாளுக்கு நாள் கொஞ்சு கொஞ்சமா ஏறிக்கிட்டே இருக்கு அதை பத்தி உங்களுக்கு ஏதாது மாற்றுக்கருத்து இருக்கா வேற ஏதாவது ஸ்கு எலக்ட்ரிக் வண்டியில எதாது மாற மாரி அந்த எதாது ஐடியால இருக்குறீங்களா
ஆ இல்ல தோழர் இப்போதிக்கு எந்த ஐடியாவு இல்ல ஏன்னா பணோ இருந்தா கண்டிப் இதுக்காக ஒரு எலக்ட்ரிக் பைக் வாங்கணுங்கர ஒரு எண்ணம் இருக்கு
உம்
பண பற்றாக்குறையினால நம்ம எலக்ட்ரிக் வாகனம் வாங்குறதுல இப்ப ஆர்வம் இல்ல
உம்
நீங்க ஏதோ எலக்டரிக் வாகனம் வாங்கியிருக்க கேட்டீர்களா
வாங்கறதுக்காகதா யோசனையில இருக்கறாங்கன்னா கொஞ்சு ஆ செலவு சிக்கணோ பெட்ரோல் செலவு பிரச்சன இல்ல
ஆ
ஓ ஓஎலக்ட்ரிக்கில்ல போட்டோம்னா ஒரு நமக்கு அதிகமாக லோக்கல்ல தா ஓட்ட போறோ ம் ம் வெளியிலயே போகலா ஒன்னு பிரச்சன இல்ல நாப்பது ஐம்பது கிலோமீட்டர் தாரலமா போகலா ஒரு இடத்துக்கு நம்பி போயிட்டு வரலா இருந்தாலு நம்ம போற இடத்துலயே நம்ம ஒரு உய ஒரு ஒரு உயர கைல எடுத்துட்டு போனா கூட போற எடத்துல தெரிஞ்ச எடத்துல ஒரு ஒரு அரை மணி நேரம் சார்ஜ் இப்ப ந கூட நமக்கு திரும்பி வந்துரலாம் உம் வண்டியும் ப்ப உம் நல்லா நல்லா பிக்கப்பு நல்லா இருக்கு ஆனா கண்ட்ரோலா வச்சுக்கணு ரொம்ப சேத்துல அந்த மாரி ஆ சொல்லுங்க
இப்பொழுது நீங்க பெட்ரோல் வண்டி வச்சிருக்கீங்களா
மண்ட இல்ல வீட்லதா இருக்கு நம்ம என்னன்ட கிடையாது அதான் எலக்ட்ரிக வண்டி வாங்க இருக்கலாமா அப்படிங்கற ஒரு யோசனையில இருக்கறே அந்த கொஞ்சு அது லைசன்ஸ் பிரச்சனை கொஞ்சு இருக்கு
ஆ
நம்ப எல்லா எல்லாமே இப்ப லைசன்ஸ் தவிர நம் மண்ட பாக்கி எல்லாமே இருக்கு லைசன்ஸ் மட்டு தா இல்ல அது ஏற்கனவே நம்ம போர்விலர் இருந்து அத நா ஒரு ரெனியூல் பண்ணாம விட்டுட்ட அதோட
சரி
அத தூக்கி போட்டாச்சு அதனா ஓரங் கட்டியாச்சு அது பிறகு நாரெஸ் ஸ்டெப் எடுக்கல இப்ப எடுக்கலாமா வே இல்ல என்ன செய்யலா அப்படிங்கிற ஒரு யோச சென்னையல அப்படியே இருந்துட்டு இருக்கு ம் என்ன எலக்ட்ரிக் பை உங்களுக்கு லைசன் தேவ இல்ல தான
ஆமா தோழரே அது ஒரு சில வண்டிகளுக்கு தா வந் து லைசன்ஸ் தேவயில்ல ஒரு சில வண்டிக் குகளுக்கு தேவைன்னதா சொல்றாங்க எனக்கு வந்து அது பத்தி சரியான புரிதல் இல்ல ஏன்னா நானே வந்து இன்னொன்னு நண் உங்களிடம்தா அத பத்தி கேட்கலாம்னு இருந்தே ஆனா ஒரு சிலவா ம எங்களுக்கு உண்டுங்கிற மாறிதா சொல்றாங்க நா பத்தி நா நா தெரிஞ்சுக்கிட்டே உங்களுக்கு நாளை கண்டிப்பா சொல்றே என்னுடைய தோழி கூட ஒருத்தவங்க வ இருக்காங்க
ஹ்
தோழி வந்து இது இது எலக்ட்ரிக் வை வைக்கல் தா வச்சிருக்காங்க
ஆஹ்
அது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பத்தாயிரோ அப்படிங்கற மாதிரி வந்துச்சு
நாப்பனாயிர ரூபாய்க்கெல்லா இருக்கு அருமையா இருக்கு
கே ஒன் அப்புறோ ஏழு லட்சத்துக்கு இருக்கு நம்ம நம்மளோட இப்ப இதுதா நம்மளுடைய பணத்திற்கு ஏத்த மாரி வசதிக்கு ஏத்த மாரிதா நம்ப வாங் கேக்கணு
ஆமா
ஏ தோழி வைத்திருக்கிறது மின் மிகவு நன்றாக இருக்கு ஏன்னா அத வச்சுட்டு அவங்க ரொம் ரொம்ப வெளியூர் கூட போய்ட்டு வராங்க அது மாதிரியான ஒரு வண்டிதா வச்சிருக்காங்க ஆனா அந்த நாப்பதாயிர வண்டிங்கிறது வந்து அந்த அளவுக்கு வெளியூர்லா போ போ முடியாது வசதியு கொஞ்சோ குறைவாகதா இருக்கு ஏனா காசு கேத்த தோச அப்படின்னு சொல்லுவாங்க பழமொழி அது மாதிரி நாப்ப தாயர்வாய்க்கு என்ன வசதிகள் இருக்குமோ அவ்வளவுதான் அந்த எலக்ட்ரிக் வாகனத்துல இருக்கு
ம்
அதே ஒரு லட்சத்தி பத்தாயிரங்கிற வாகனத்துல எல்லா வசதிகளு எப் இப்ப அந்த ம் பாஸ்ட்டா இருக்கட்டு வேக போறதா இருக்கட்டு ஆ ஆ மத் த்த மத்த வாகனங்களுக்கு ஈடு குடுக்குறதா இருக்கட்டு எல்லா இன்னுமே வந்து நம்ப இந்த பெட்ரோல் வாகனத்துக்கு ஈடுக்கு அஹ் கரெக்ட் ட்டா இருப்போ அதனால வந்து அது மாதிரி வாகனங் சொல்ல விரும்புறாங்க நம்ப ஆனா வாங்குறோ நம்ப முதல் மொறையா ஒரு பொருள வாங்குறோ வாங்குறத கொஞ்சோ காசு கூட போனாலு பரவால்ல ஒரு நல்ல பொருளா வாங்குனோம்னா நமக்கும் மன திருப்தியாருக்கு இப்ப நா நாப் முப்பதாயிர்ரூவா பொருள நம்ம வாங்கிட்டு நாளைக்கே அதுல ரிப்பேர் ஆயிட்டுனா நம்ப அத சரி பண்றது மிகவும் கடினம் தா
அ
ஆமா அதுல உள்ள பேட்டரி பேட்டரி போயிட்டுனா நமக்கு அத திரும்ப வந்து அத மாத் த்தி நம்ப ஏ பேட்ரியா மாத்தி நம்ப கொண்டு வர்றது கொஞ்சம் கடினமான விஷயம் தா
வேணா உ நாப்பதாயிரங்கிறது வந்து நாப் முப்பதானாயிர கெடையாது முப்பத்தையாயிர தா எக்ஸ்ராஃபிட்டி அது இதுன்னு எல்லா சேத் து ஒரு நாப்பது நாப்பத்தி ரெண்ட்ரூவா அந்த மாரி கிட்ட வரு ஆனா சிங்கிள் பேட்ரி தா அது அதே மாரி எழுவதுருவா எழுவத்தஞ்சுருவாய்க்கு வாங்குணம்னா டபுளு பேட்ரி ம் அதனுடைய வேக அதிகரிக்கு கிலோமீட் மீட்ரு அதிகமாக குடுக்கு இது கிலோமீட்டர் கம்மியா குடுக்கு வேகொ ஒரு நுப் ப்பதுலேருந்து முப்பத்தஞ்சுக்கு மேல போகாது போதுமே அந்தளவுக்கு முப்பது போனாலே போதுமே உ முழுகு ம் ஆனா வண்டி நல்லா
இங்க இருந்து ஒரு அவுங்க இங்க இருந்து ஒரு கடை ஆ அருகில் உள்ள மளிகை கடை ஒரு பால் கடை ஒரு பெட்ரோல் போட்றது ஒரு ஒரு பஸ் பஸ்டாண்டு வரயும் போயிட்டு வறது அப்டி ஒரு சின்ன ஆ இப்ப காய்கறிகள் மளிகை சாமான் வாங்கறதுக்கு தேவைன்னா நீங்க அது மாதிரி நாப்பதாயிரம் வண்டியை வாங்கிக்கலாம்
வாங்கிரு வாங்கிரு வண்டி நல்லா இருக்கு அது இப்ப சமீபத்துல ஒரு த்தருக்கு எடுத்து கொடுத்திருக்கிறேன் அந்த மாரி ஒரு எடுத்து கொடு எடுத்து அவங்களுக்கு அந்த வண்டி தான் வேணும்னு சொல்லி எடுத்து கொடுத்துருக்குறேன் அவுங்க போய் இடையில இப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடி போய் பாத்துட்டு வந்தேன் வண்டிய கூட தான் நான் இப்போ கூட போனா ஆனா வண்டி நல்லா இருக்கு வண்டி நல்லா சுமுத்தா இருக்கு வண்டி ஓடுறதே தெரியல வண்டி பெரிய வண்டி மாரியே இருக்கு பாக்கறதுக்கு. ஆனா நல்லா வண்டி சுத்தமா தொடச்சு கிடச்சு எல்லா சுத்தம் பண்ணி நல்லா இருக் இதான் வச்சிருக்குறாங்க உம் சமீபம் ரெண்டு மூணு மாசம் தான் ஆச்சு
பார்க்க நல்லாதா இருக்கு ஆனா வந்து நம்ம ஒரு வருடம் கழித்து இல்ல ஒரு ஆறு மாதம் கழித்து உபயோகத்தவர்களின் கேட்டு அவங்கள்ட்ட கேட்டறிந்தாதா அதோட நிலைமை எப்படி இருக் கே மற்ற வண்டிகளுக்கும் இந்த வண்டி என்ன வித்தியாச ங்கறது நமக்கு தெரியு
ஆஹ் ஆஹ் ஆஹ்
இப்ப நீங்க எடுத்து கொடுத்தீங்க இல்லையா யா அவுங்ககிட்ட நீங்க பஸ்ட் கேட்டு பாருங்க ஆஹ் எப்படி வ வண்டி நல்லா இருக்கா ஆஹ் நல்ல மைலேஜ் கொடுக்கு தா பேட்ரி போட்டு இப்ப ஒரு மணி நேரோ பேட்ரி போட்டா எத்தனை கிலோமீட்டர் போகுது அப்படின்னு கேட்டு பாத்தீங்கன்னாலே நமக்கு இதுக்கு அதுக்குமான வித்தியாசோ என்னங் ந்து நமக்கு தெரி்ஞ்சுரு
அவங்கலா ஒன்னு அதிகோ ஓடுற மாரி ரெண்டு கிலோமீட்டர் தா அவங்க பயன்படுத்துவாங்க அவங்க வீட்டு ட்லா இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போவாங்க ரெண்டு கிலோமீட்டர் வருவாங்க ந நாளைக்கு ஒரு அஞ்சு கோமீட்டர் ஆறு கொலோமீட்டர் இதுக்குள்ள தா சுத்திட்டு இருப்பாங்க அதனால அவங்களுக்கு ஒண்ணு அது பெருசா தெரியாது
சரி தோழரே இல்ல வேற யாரிடமாது கேட் தெரியு
ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா ஆஹ் ஆனா நறைய நறைய பேர் பாலி வியாபரம்ண்றவங்க எல்லா அந்த ஒரு வண்டி வச்சிருக்கறாங்க
இல்ல இப்ப பாலன்னு கிடையாது டெ ப டெ டெலிவரி வியாப டெலிவரி பண்றவங்க எல்லாருமே இந்த வாகனத்த தா பயன்படுத்துறாங்க ஏனா பெட்ரோல் செலவு கிடையாது ஆஹ் நமக் ந்த சார்ஜ் போடுறதுதா அப்படிங்கும் போது நமக்கு காச்ட் து வந் இன்னும் மிச்சமாகு
ஆஹ் சரி புரியது புரியுது புரியது
ஆமா கலண்ட ப்பப்ப பெட்ரோல் வந்து ஒரு பெண்ணா நாளைக்கு நூறு ரூபாயில வந்து நூத்தி இருபது ரூபா வரையும் ரேட்டு ஏறி ட்டு இப்ப நான் அவுங்க வந்து டெலிவரி வியா டெலிவரி பண்றாங்கன்னா கண்டிப்பா ஒரு முப்பது கிலோமீட்டர் வரையும் நம்ம அஹ் சுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க வண்டியில ஆமா அது முப்பது கிலோமீட்டர் சுத்த போது அப்ப அவங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு மிச்சம்
மிச்சந்தான் மிச்சமந்தான் உளுக்கு இப்ப இப்ப கிலமீட்டர்னால பத்து ரூவாக்க இருபதுபாய்க்கு கணக்ட பண்ணி சார்ஜ வச்சு போட்டா போதும் உங்களுக்கு ம் ஒரு இருபது ரூபா அவுட்டுமே சார்ஜ் ஜார்ஜ் செலவு பற்றி ஆஹ கரண்ட் செல ஒரு இருபது ரூபா வந்ததுன்னா ஒரு பாகி மிச்சந்தான உங்களுக்கு உம்
கண்டிப்பாக அதனாலதா வந்து எல்லாரு இததா விரும் பறங்க எனக்கு ஆசைதான் ஆனா வாங்கி அதுல ஏதோ ரிப்பர் பழுது அப்டின்னு எதுவு வந்துட்டுன்னா நம்ம அது சரி பண்றது கடினமா இருக்கு இ ப்ப நம்ப பெரோல் வா ன்னா ஆஹ் நம்ப அத ஏதாவது அப்பனா ஒன்னை எப்டியோ தள்ளிக்கிட்டு ஓட்டிட்டு ஏதோ பண்ணட்டு போயிடலா எடுத்துக்கிட்டு போயில்லா
இப்ப கடத்த உள்ள சமீபத்துல ஒரு கடயில விளம்பரம் பார்த் த எந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரா இருந்தாலு யார்ட்ட நீங்க வாங்கியிருந்தாலு இந்த எங்கள்ட்ட வந்து நீங்க சர்வீஸ் பண்ணிக்கலா நீங்க தேவையான வண்டிய எடுத்துக்கலா சர்வீஸ் பண்ணிக்கலா தேவையான உபரி பாகலு வாங்கிக்கலா அப்படிங்கிற ஒரு விளம்பரம் பாத்தே இது ஒரு நல்ல இதுதா சரி நாம் இப்ப ஒரு கடைல எடுத்திருப்போ அந்த கடைல கொண்டு போயீ குடுக்கறதுக்கு பதிலா இந்த கடைல கொண் டு கொடுக்கலா ஒன்னு பிரச்சன இல்ல சில பேரு நா வேற கம்பெனிய எங்க கம்பெனி நாங்க பாக்க மாட்டோ அப்பன்னு சொல்லுவாங்க உம் ம் அந்த மாரின்னா ஓகேதா ஆ அந்த மாரி சர்வீஸ் பண்றாங்களா இப்ப அது பயப்பட தேவயில்ல ம்
சலாம் அடுத்த பதிவில் பேசலாம் நன்றி